பா
நா இந்தாபர்
ம் சேரி என்னட்டா நம்பர்ன்னு செரி பாத்துக்கலாம் கடேசிலே
ஆஹ்
சரி என்ன டாபிக் பேசலானா பயணம் ட்ரிப்பு
ட்ரிப் என் கேர்ள் ஃபிரெண்ட்டோட ஒரு தடவை ட்ரிப் போயி அதுதான் சோ அந்த அந்த பயணத்தை தவிர வேற டாபிக்
இல்லே இல்லேஎனக்கு இப்ப பயணத்தை பேசலாம்
அ அதுதான் டாப்பிக்கீங்க அது கொஞ்சம் பயணம்ங்கது
பரவாயில்லைங்க நீங்க சொல்லுங்க ஏதோ உங்க கேர்ள் ஃப்ரெண்டிட்ட போகணாங்களாமே சொல்லுங்க எங்க போனாங்க நீங்க என்னங்க பண்ணீங்க அவங்க ட்ரிப்பு போனாங்க சரி எங்கே போனாங்க
ஊட்டி ஊட்டி போனாங்க
ஊட்டி போனாங்க ஓ சூப்பர்ங்கேஅது நல்ல பிளேஸ்அல்ல ரொம்ப க்குளை புத்தியா இருக்கும் நல்லா அழகா இருக்கும் சில் சில்லுன்னு இருக்கும் அங்க நீங்க போயிருக்கீங்களா முன்னே பின்ன ஊட்டிக்கு
ஏங்க ஏ வீட்லேந் பக்கமாங்க ஓகே
ஓ உங்க வீட்லேந்து பக்கமா சூப்பருங்க அப்பா அவுங்க உங்ககே டி அங்க வர வந்துர்க் காங்க
ஆமா ஆமா ஆமா
ஆ ஊட்டி அவுங்க வீட்லருந்து ரொம்ப பக் கோ அப்டிதானே பரவால்லைங்க சூப்பருங்க உங்களுக்காக ஒருத்தங்க ங்க வர வந்திருக்காங்கல்ல
நா போலியே அவங்க பாக்குறக்கு நா போலியே பாக்கறக்கு
இது ரொம்ப பேடுல்லாங்க ஏங்க போல ஏதாவ்து ரீசன்ட்ருந்துச்சா இல்ல உங்களுக்கு ஏதாவ்து ஒடம்பு சர்ல்ல மயங்கி ஏதாவ்து விழுதுட்டீங்களா கை கால் எதா முறிஞ்சுட்டா
கேட்ட ஒவ்வொரு கெள்வியூ
ஆ
ஆ இல்லங் இப்பதா ஒரு புது கம்பெனில ஜாயின் அவ்கிட்டே
ஆ ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணீங்க செரீங்க நீங்க அவங்க்ளுக்கு முன்னாடிதா சில விஷ்யங்கள் சொல்லிப்பீங்ளா இந்த அவங்க மொதல்ல பேசும்போதுல்லா கேட்டுப்பாங்க சப்போஸ் நா ஒங்கூர்கொந்தா உங்கள்க் கேகப்பட்ட வேலருக்கு அன்னேக்கு ஏகப்பட்ட மீட்டிங் இருக்கு ஆனா நா வந் துருக்கே சொன்னா நீங்க என்னப் பீங்க அப்டின் சொல்லி அவுங்க கொஸ்டின் முன்னாடி ஒரு அப்ளிகேஷன்ல பேசும்போது அவுங்க கேட்டுப்பாங்கல்ல
அதெல்லாமே தூக்கி வீசிட்டே அதாங்க நீ தா முக்கியோ வேறெதுவு இல்லேன் சொல்லியிருக்கேனா இல்லேன் சொல்ல
அது எலா ப நீங்க அவங்கக்கிட்ட எந்த சொல்லிப்பீங்க நீ வந்தேன் வச்சிக்க நா வேலய விட்டு வந்திருப்பே அப் ப்புலா டைலாக் லா எல்லாரூ விடுவாங்க ஏமாத்திட்டு நீங்ளூ அந்த மாரி டைலாக் லா விட் ட்ருப்பீங்க தானே
புரில
இ இல்லங்க நீ வந்தன்னு வச்சுக்கயே வேலையூ வேண்டா ஒரு மண்ணூ வேண்டா எவ்ளோ இம்பார்ட்டன்டான வேலயா இருந்தாலு நா எல்லாத்தையூ தூக்கி போட்டு வந்து உன்ன பாக்க வந்துருவே அப்டி சொல்லி அந்த மாத்ரி எல்லா பேசுவாங்க நீங்களூ அப்டி தானே சொல்லிருப்பீங்க அவங்க்ளுக்கு ஒரு அப்டி ஒரு ஹோப் குடுத்துருப்பீங்க பொய்யான ஒரு ஹோப் குடு த்ருப்பீங்க அப்டிதானே
இந்த டாபிக்கு போயி வேற எதா டாபிக் பேசலாமா
இல்லங்க பயணத்துல இது வளதுங்க சொல்லுங்க பேசுறோ
பயணம் என்கிறது பயணம் பண்றத பத்திதா பேசுனு
இப்ப வந்துருக்காங்களாங்க ஊட்டி வரைக் ப்ப வந்துர்க்காங்க அது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு அத பத்தி பேசலனா எப்டிங்க சொல்லுங்க
அ அத பத்தி பேசலா தா
ம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க இந்த மாரிலா இல்ல இந்த மாரிலா சொல்லிருக் ப்பீங்க இந்த மாரி பொய்யான வாக்குறுதிகளெல்லா குடுத்துருப்பீங்க ஆ அத நம்பியு ஒருத்தவங்க வந்துரு க்காங்க பொய் பேசிருப்பிங்க இனிமா எப்டி எப்டிங்க உங்கள ட்ரஸ்ட் பண்ணுவாங்க சொல்லுங்க
ஏங்க வாழ்க்கயே எங்க என்ன நம்பி குடுத்துருக்காங்க
ஏங்க அது எப்டிங்க ஒரு நாள் பேய் பாக்காதவங்கள்க்கிட்ட ஒரு வாழ்க்கய குடுப்பாங்களா அவங்களுக் கு என்ன அறிவு இல்லயா அவங்கென்னா முட் ட்டாளா
இந்த மாரிலா திட்டாதீங்க பாருங்க ஆள இப்புலா திட்டக்கூடாது நீங்க எப்டி எல்லா முட்டாளா அறிவில்லையானு சொல்லிட்டு
சேரிங்க அவங்க அவங்ளுக்கு கொஞ்சமாது அவங் கொஞ்சமாவது படிச்சிருக்காங்க கொஞ்சமாது நாலேஜ் இருக்கு அறிவுருக் க்கு சுய ஒரு அதாவது உலகத்த பத்தி கொஞ்சமா தெரிஞ்சிருந்தாங்கன்னா இதுக்கு மேல உங்கள அவுங்க ட்ரஸ்ட் பண்ணவே மாட்டாங்க அடிச்சு சொல்றேங்க நால நா‌லா சொல்றேங்கங்க அச்சு சொல்றே அது எப்டி இவ்ளோ பக்கத்துல
காதல்ல ஆல்ரெடி மன்னிப்புங்கிறது வந்து லவ் பண்றவங்க நெறைய மனி மன்னிப்பாங்கலாமா அது வந்து அவுங்க கடவுளுக்கு மேல அப்டிம்பாங்க மன்னிக்குறவங்க ஆ ஏ ஏ ஆள் வந்து எனக் வந்து தெய்வோங்க ஏஞ்சல் ப்ரின்சஸ் அந்த மாரி சொல்லுவே நானு ஆனா என்னனா மீன்ஸ் நெறைய தப்பு பண்ணுவே அதெல்லா மன்னிச் மன்னிச்சு மன்னிச்சு என்ன வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இப்டிதா இருக்கணு இப்டிதா நா நடந்துக்கணு அப்டினு அவுங்கதா சொல்ட்டுருக்காங்க இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டா செரி அதுக்காக அவுங்க கோபமா தா இருக்காங்க அதுதா அடுத்ததே சொல்ட்டே அடுத்தலா வந்து நெக்ஸ்ட் டைம் நா மீட் பண்ணும் போது எல்லாமே கரெக்ட்டா இருக்குமா
எப்ப எத்தன தடவங்க நீங்களு எக்ஸ்கீயூஸ் கேப்பீங்க அவுங்ககிட்ட
ம்
செரிங்க சேர் நம்ம பேற பயணத்தப் பத்தி பேஸ்லா நீங்க எனிம எங்யாவ்து பயண பண்ற ஐடியால இருக்கீங்களாங்க
ஆமாங்க மதுர போ போறோங்க நானு ஏ ஆளு
வெளங்கிரு ஆமாங்க இப்ப ஏ வருவாங்க வரவே மாட்டாங்க ஊட்டி வரக்குமே ஒன் வே தாங்க அதுக்கே நீங்க வரலயாமா மதுரைக்லா
அ மு மூணு நாளே போய் தங்கிருவங்க ரோட்ல பாய் விரிச்சு படுத்துருவங்க மதுரைல போய்ட்டு அவுங்க வர வரக்கு நா வெயிட் பண்ணுவங்க பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஸடாண்ட்ல அவுங்க வர வரக்கு வெய்ட் பண்ணுவங்க நா
ஒரு ஒரு யோசன இருக்குந்தான கண்டிப்பா இரு க்குமா இல்லயா நீங்களே சொல்லுங்க இங்யு போய் இங்யு வர்ல டின் சொன்ன நம்ம அப்டின்
அதனால அதனால தா அந்த அந்த ட்ரஸ்ட் அவுங்ளுக்கு நா குடுக்குணுல அதனால நா முந்தாலே போயி அவுங்க ஊருக்கே போய் அவுங்கள கூட்டிட்டு வரலானு ப்ளான் போட்டு வச்சுட்டுருந்தே அது அவுங் கட் சில தேவ் இல்லாத வேலய ஏ பாத்தேன் கேப்பாங்க அ நா‌ ஊருக்கே போயி அவுங்ளோடய ஒரே பஸ்ல வர்லா அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்குல கால ஆறு மணிக்கு பஸ் ஏறாங்கன்னா நா அதே ஆறு மணி பஸ்ல நாம்ளு ஏறி வர்லா சர்ப்ரைஸ் பண்லா அவுங்ளுக்கு
ம் நல்ல விஷ்யோ தா ஆனாலு அது அவுங்களுக்கு என்ன சொல்றது ஒத்துக்கற ஒரு விஷ்யமா இருக்கணுல அவுங்களையு‌ அது பாதிக்க கூடாதுல்ல
அதுதாங்க ப்ரச்சன அவ்ங்க மீன்ஸ் அந்த த்ரீ யர்ஸ் ஜர்னி கூட நா அவங்களோட அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்லால
ம் சரிதா ஆனா இதுல பக்கத்துல ஒரு பத்து நிம்ஷோ அந்த ஊட்டிக் போக முடியாத ஒத்தங்க இ ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி போறது ரொம்ப அதல்லா கொஞ்சோ என்ன சொல்ற ஒத்துக்ற மாரி இருக்காங்க நீங்க சொல்லுங்க பத்து நிம்ஷத்துக்கு பத்து கிலோமீட்ருங்குறது ரொம்ப அநியாயமா இல்லயாங்க
ஏங்க நா சொல்றே அதுங்க அவங்களுக்கு யாருக்கு புரியுங்க அவங்களுக்கு புரியு அது பர்ஸ்னல் கனைட் இரு சரிங்களா அவங்க புரிஞ்சிப்பாங்க என்ன அ விஷ்யத்த அவங்க கூட சொல்லி அவங்க வீட்டையும் கூட சொல்லல அவங்க வீட்ட தா சொல்லியிருக்கே யா அவ்ங்க வந்து வரும்போது நா ட்ராவல் பண்ணம்போது நா அவ்ங்க கூடே ட்ராவல் பண்ண போறங்கறது உங்ககிட்டதா சொல்லியிருக்கே அவங்ககிட்ட இப்ப சொல்லணு அந்த விஷயத்த ஃபிபோர் டேவே முன தா லைட்டே நா களம்பி அவங்க ஆறு மணிக்குள்ள அங்க நா போய் ரீச் ஆகி அவங்களுக்காக அவ்ங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வெயிட் பண்ணுவ அதே பஸ் அவுங்க ஏற பஸ்லய நானு ஏறி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுவ மீன்ஸ் அவங்க ஏரியா கொஞ்ச வர வரிக்கும் வெயிட் பண்ணி அ தோழி
ஃபேக் பண்ணி இதலெல்லா தேவையாங்க இந்த பழக்கல்லாம்
எனக்கு தேவதாங்க
செரிங்க செரிங்க உங்க பயணத்த பத்தி சொல்லுங்க உங்க பயணம் எப்பிடி இருக்கணும் என்ன மாதிரி நனைக்கிறீங்க சொல்லுங்க
ஹாப்பியா இருக்கனுங்க ஆனா அவ ஒரு லூஸ் சுத்த போற அந்த ஒரு நாள் ஃபுல்லா மே டூ டேய்ஸ் ஸ்டே பண்ண சொல்லிருக்காங்க போல குளிர் ஸ்தானத்துக்கு டூர் போக போறோம் அந்த பையணத்துல வந்து அவுங்க அவன் வந்து அவுங்க இந்த என்ன சொல்றதுனா லைஃப்ல அவுங்க பலான சந்தோஷத்த தான் இருக்கு நான் அவனுக்கு குடுக்கனும்
அவுங்க இப்பதான் ஊட்டி போயிட்டு வந்திருக்காங்க அந்த புதுசா உங்களுக்காகவே களச்சுடுவாங்க துப்பரியும் பணி அவர் தான் செய் சந்தோஷத்த குடுக்காம
ஏ சும்மா நீங்க அந்த உங்களுக்கு என்னங்க தெரியும் யார பத்தி
இப்பத்திய பொண்ணுங்களுக்கு தான் தெரியும் பசங்களுக்கா தெரியும்
அப்பிடில்லாம் இல்லைங்க என் என் ஆள பத்தி எனக்கு தெரியுங்க
ஆ பஸ்ட் அப்ப அவுங்க ஆளா ஆளு இன்னும்வங்கன்னா அவுங்க ஆளாவா இருக்காங்க இல்லல்ல
ஆமாங்க என் உயிருங்க அவ அவ என்ன செத்து போன்னா அவள செத்து போயிருவேன் அவச அவ சொல்லிரு ட்டாங்க ஏ கிட்ட அவுங்களா, ஆமாங்க சொல்லிதா தெரியணு இல்ல சீலிங் அவங்க சொல் அவங்களோட ஃபேஸ்லே தெரிஞ்சிக்கலாங்க அத
நா ஒன்னு ஒன்ட்ட ஒளறிட்டு இருக்காங்களா?
ஃபீல் ஃபில் இருக்குனு சொன்னா உளறிட்டு இருக்காங்களானு சொல்றீங்க மனசாட்சியே இல்லங்க உங்களுக்குல்லா, எப்படி அடுத்தவங்க லவ்வ ஐ மீன்ஸ் எங்க லவ்வ நீங்க எப்படி ஜட்ஜ் பண்றீங்க
அடுத்தவங்க ஸாரிங்க நாங்க அடுத்தவங்கதா
இல்ல இல்ல எங்க லவ்வ நா சொன்ன எ ஆளு எ லவ் எப்டி நீங்க எப்டி ஜட்ஜ் பண்றீங்க இப்டிதா இருக்கு நீங்க இப்டிதா நடந்துக்கிறீங்க அ இப்டிதா பண்ணுவீங்க எப்டி நீங்க ஜட்ஜ் பண்றீங்கனு கேக்கற உங்கள
சேரிங்க எனக்கு ஒரு பயணமா இருக்கு ஆச இருக்குங்க, நா அத என்னோட பயணத்த பத்தி பேசுற ஏன்னா நீங்களே இவ்ளோ நேரோ பேசிட்டீங்க இனி இருக்க ரெண்டு நிமிஷமு நானே பேசவானு நினைக்கிற என்ன அப்டின்னா இனிமே நா ஒரு ஒரு இடம் போனு அப்டி சொல்லி ஒரு ஒரு பிளான் வச்சிருக்க அப்டி சொன்னா குருவாயூர் போலானு சொல்லிட்டு பிளான்ட்டு ஓகேங்ளா இந்த குருவாயூர் பிளாங்றது இது ரொம்ப நாளா இருக்கிற பிளான் தா ரொம்ப வருஷமா இருக்குற ஒரு பிளான் த்தே எனக்கு ஒரு பாப்பா இருக்கா பாப்பா பிறந்திட் டைமுல்லோ பாபாக்கு சாப்பாடு குடுத்ததுக்கே அங்க போனுன்னு ஒரு ஆச இருந்திச்சி ஆனா அது நிலைக்கல அந்த டைம்ல இருந்து அப்டியே அது நடக்காம இவ்ள நடத்தமி இப்டி போய் பேசு நா ரொம்ப என்ன சொல்றது எக்ஸ்ட்ரீம்மா பா குருவாயூர் போனு கண்டிப்பா ஒரு நாளாவது போணு அப்டிங்கிற மாறி ஒரு ஃபீல் இருந்து கிட்டே இருக்கு சோ கண்டீப்பா நா ஒரு நாள்
வேச் குருவாய எ வீட்ல இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் தாங்க
இல்ல அது அது தெரியாதுங்க இந்த வெய் இங்க இருந்து ட்ரெயின் இருக்கு சோ ட்ரெயின்ல போலா ஆனாலு நமக்கு அது என்ன சொல்றது ஒருக்க கூட போனதுல அங்க போய் என்ன எல்லா விஷயமும் கரெக்ட்டா போனா எல்லா விஷயமும் கரெக்ட்டா பாத்துட்டு எல்லாத்தியு என்ஜாய் பண்ட்டு வரணு அந்த மாறிதா ஏயா மோஸ்டா அங்க போறது எதுக்கு போறது எனக்கு இந்த என்ன சொல்றது இந்த கேரளா சரி அந்த அந்த டிரெஸ்சு ரொம்ப பிடிக்கு காமனாவே ஓவராலா எல்லாத்தையு கம்பார் பன்னு போது எனக்கு அந்த டிரெஸ் பிடிக்கு சோ அதனால எனக்கு அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம அப்டி போனு அந்த ட்ரெடிஷ்னல்ல போனோ அப்டிங்கரோ மாறி ஒரு பீல் இருக்கு ஓ அப்டி யோசிச்சு யோசிச்சே அந்த கோயில் ரொம்ப பிடிச்சிச்சி நம்ம ஒரு நாள் அது போகணு அந்த ட்ரெடிஷ்னல் வைப்ளே போகணு அப்டிங்கற மாற்
டைமாச்சிங்க
உம்
டைம் ஆச்சி டைம் ஆச்சிங்க